கேக்குதுங்களா மேடம்
ஆ கேக்குதுங்க
ம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கே
ம் என்ன சாப்ட்டீங்க
பிரியாணிங் மேம்
ம் செரி ஓகே ஓகே பிரியாணி கடையில வாங்னீங்ளா வீட்லியா
இல்ல கடையில வாங்குனே சண்டே பெஸல்ல ஆமாங்க
பிரியாணிக்கு சைடிஷ்ஷு
சைடிஸ்சு வெங்காயம் ஆனியன்
ரைத்தாவா
நெஸ் ஆ ரைத்தா ம்
ம் சேரி
பறவந்தா அதுக்கு பருப்பு கொழம்பு குடுத்தங்க சாம்பாரு
அப்படியா செரி ஓ
ஆமாங்க ம்
நீங்க என்ன சமையலெல்லா பண்ணுவீங்ளா இல்ல என்ன ஜாப் போறீங்க
நா பெட்டு ஒர்க் பாக்குறே
ஆ எப்படி இங்கியே எல்லா செய்வீங்ளா இல்ல
ஆ மேனுஃபேக்சரிங் மே ம‌ மேனுஃபேக்சரிங் இருக்குது அங்க ரெடி பண்ணி லோக்கல் டெலிவெரி பண்ணுவே கரூரு சேலம் ந நாமக்கல்
ம்
இந்த மாரி சென்னை ஆந்தரா கர்நாடகா ஆ டேரெக்டாக போய் டெலிவரி குடுத்துடுவோ கேஷ் ஆன் டெலிவரி தா எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி தா ம் ஆஹா டியுவ் கிடையாது
ம்
ஓன்லி கேஷ் ஆன் டெலிவரி
செரி செரி கேஷ்லா எப்டி ஹாட்டா நீங்க கையில வாங்கிருவீங்ளா இல்ல செக்கா
ஆ செக்கு இல்ல ஆ ஜிபே திடீர்னு கேஷ் இருந்தா கேஷ் அ குடுத்துக்லா இந்த மாரி ம்
அப்போ எப்டி ஒரு ஒரு பெட் எல்லா என்னென்ன ரேஞ்ச் வரு
ஆ ஒரு ஒரு பெட்டு ரேஞ்சுங்ளா ரேட்டுங்ளா
ம்
ம் ரேட்டு ம் ம் அஞ்சு ரூவா அஞ்சாயிரத்துக்கு இருக்குது பத்தாயிரோ பதினஞ்சாயிரோ இந்த மாரி முப்பதாயிரம் நாப்பதாயிரத்துக்கு இருக்குது இருபதாயிரத்துக்கு இருக்குது இந்த மாரி இருக்குதுங்க ஒ ஒரு
நீங்க என்ன என்ன ஓகே ஓகே
ம்
என்ன கம்பெனி நேம் உங்களோடது
சிவானந்தம் மேட்ரஸ்ஸுங்க
எதாவது கஸ்டமர்ஸ் இருந்தா நாங்க சொல்றோ
ம் ஓகே ஓகே
நீங்க எப்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்டி
ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்சு பேட் பாய் இல்ல நல்லா நல்லா சமைப்பாங்க நல்லா பாத்துக்குருவாக எல்லாமே
ஓ உங்கள அவுங்க தா பாத்துக்குவாங்ளா அப்ப நீங்க அங்கே தங்கி வேல செய்றீங்ளா
ஆ தங்கி ஒர்க் பாக்குற ஹவுஸ் குடுத்துருவாங்க
நீங்க
ஆ வேட வெட்டி
அப்டிங்ளா செரி செரி
ஆமாங்க
அப்போ உங்க வீட்டெல்லா எதுவு சொல்ல மாட்டாங்ளா
ஒண்ணு சொல்ல மாட்டாங்க நம்முளுக்கு வந்து ஜ தூரோ ஜாஸ்திங்ளா கிலோமீட்டர் ஜாஸ்தி ரேபிடோ புக் பண்ணி போ முடியாது அது லேட் ஆகு அதனால தங்கி வேல பாக்குற அது சொல்ல முடியே அ டைமு எத்தன மணி ஆகுன் பத்து மணி ஆ லேட் ஆகு ஆ ஆமா மேடம்
ஓகே
அது பத்து மணி ஆகலா பதினொரு மணி ஆகலா ஒரு மணி ஆகலா ரெண்டு மணி ஆகலா
ஓகே நீங்க எப்டி இந்த ஜாப்ல போய் சேந்தீங்க
ஏற்கனவே ஒர்க் பாத்துட்டு இருந்த ஸ்லீப் ஸ்டார் மேட்டர்ஸ்ல வேல பாத்துட்டு இருந்த
அப்படி
அப்டி பழக்கோ ஆனா அவுங்க பழக்கோ ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்லயு இந்த மாரி வேல பாத்துக்கிட்டு இருந்த ம் ம்
அப்போ உங்ளுக்கு வேற என்னென்ன வேல எல்லா தெரியு
ம் அது பேக்கிங் பண்றது அது லோடு ஏத் றது லோடு எறக்குறது எத்தன மாடி இருந்தாலு மேல ஏத் மூணாவது மாடியா நாலாவது மாடியா அஞ்சாவது மாடியா எத்தன மாடி இருந்தாலு ஏத்திக்லா லிஃப்ட் பதினோறாவது மாடி லிஃப்ட் இருந்துச்சுனா லிஃப்ட்ல ஏத்திக்லா
ஓகே ஓகே எல்லாமுமே நீங்ளே பண்ணிடுவீங்ளா
ஆமாங்க ஆ படிக்கட்ல போலாட்டி கயற கட்டி மேல ஏத்திக்லா
ஓகே
ம்
அப்ப உங்ளுக்கு எல்லா வேலையுமே தெரியுமா அப்ப நீங்க தனியா கம்பெணி வச்சா ரன் பண்ணிருவீங்ளா
ரன் பண்ணிருவங்க
அப்றோ உங்ளுக்கு வேற எதாவது கேக்கணுமா
ம் நீங்க சண்டே என்ன ஸ்பெசலுங்க
எங்க வீட்ல சிக்கன் கொழம்பு ரசம் சாப்பாடு
ஓக் ஓகே ம் ம் தொட்டுக்க
அதெல்லா எதுவு இல்ல சிக்கன் கொழம்பு மட்டுந்தா
ஓ ஓகே ஓகே ஒகே ஓகே ம்
எனக்கு ஒர்க்கு நல்லா தாங்க பொயி ஓகே நா அங்க ஓனா தான வச்சிருக்கே அதுனால கொஞ்சோ
ம் நோ பிராப்ளம் நோ இஷ்யூ ஓகே ஓகே ஓகே
ஜாலியா பொயிட்டு இருக்கு நீங்க வந்து ஒரு எடத்துக்கு வேலைக்கு போறிங்கனா அங்க ஒரு எடத்துல நானே வெச்சி செஞ்சுட்ருக்கே
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அண்டர்ஸ்ட் டேன்ட் ஓகே
ம் அப்றோ இப்ப நைட்டுக்கு என்ன சாப்பட்றதுக்கு சண்டே எங்கியு வெளிய எல்லா போலயா
ஆமா பொயிட்டு வந்தாச்சுங்க ம் அ ஆமாங்க ஆமாங்க
உங்ளுக்கு வெளியே போறதுக்குல்லா என்ன மாரி எடோல்லா ரொம்ப புடிக்கு
கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி புடிக்குங்க ம் ஆஹ போயிருக்கேங்க
ம் எவ்வளோ டைம்ஸ் பொயிருக்கீங்க
அ ஒரு டூ டைம்ஸ் பொயிருக்கே
ம்
ம்
ஒர்க் விஷயமாவா இல்ல சுத்தி பாக்கணுங்ரதுக்காககே போனதா
ஒர்க் விஷயத்துக்கு ஒ ஒரு டைம் ஊட்டி பெயிருக்கே ஒர்க் விஷியம கொடைக்கானல் வந்து டூர் மாரி பொயிட்டு வந்ருக்கே
ஓகே ஓகே டூர்லா போனா பொய்ருக்கீங்க தனியாவா இல்ல ப்ரெண்ட்ஸ்கூடையா
ஃப்ரெண்ட்ஸ் கூட தா போவோ
ஓகே ஓகே எல்லா எப்டி பைய்ஸ்ல்லாமா ஹேல்ஸ் எல்லா சேந்தா
பாய்ஸ் ஒன்லி பாய்ஸ்
அப்படியா நீங்க எல்லா ஒன்
ம் எஸ் ஆமா
ம் அப்பற ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எல்லா எப்டி போச்சு
அ நல்லா போயிட்ருக்குங்க
ம்
என்ஜாய் தா டெய்லியு ஜாலியா சுத்துறது ஜாலியா ஸ்கூல் கட்ட அடிக்கிறது காலேஜு இந்த மாரி என்ஜாய் பண்றதுதா
ஓ அப்டியா அப்ப நீங்க ஸ்கூல் கட்டலா அடிச்சிருக்கீங்ளா
ஓ
கட்டு அடிச்சுட்டு எல்லா வீட்டுக்கு போய் வெளியலா எங்க போறீங்க
ம்ம் ம் எங்கயு போக மாட்ட ஊருகா மட்ட வாங்கிட்டு தண்ணி பாக் கெட்டு ஃபர்ஸ்ட்டு தண்ணி பாக்கெட்டுதா இருந்து து அதனால தண்ணி பாக்கெட்டு ஊருகா மாட்ட வாங்கி சாப்ட்டு பெசாட்டு உக்காந்துருக்கனு படுக்குறதுக்கு தா
செரி செரி ஓகே ஓகே
ம் ம்
வேற உங்க வீடல நீங்க ஃபர்ஸ்ட்டு பையனா
ம் ஃபஸ்ட்டு பைய தாங்க
செரிங்க அவங்களா எப்டி உங்ககிட்ட எப்டி நடந்துப்பாங்க வீட்ல எப்டி செல்லமா நீங்க பிளாக்
அது எப்டின் தெர்ல ஆனா நல்லா நடந்துக்கிறாங்க நம்மகிட்ட மட்டு குட் பாயா நடந்துக்கிறாங்க
நீங்க வீட்ல செல்ல பையனா இல்ல உங்க தம்பிதா செல்ல பையனா
தம்பிதா செல்ல பைய நம்ம வந்து ஒர்க்கு ஒர்க்கு பாக்கணு ஸ் காலேஜ்க்கு போணுங்களா அது கரெட்டாருக்கு
அதனால அவங்க ஏனா அவங்கள நீங்க தா படிக்க வக்கிறீங்ளா
ம் படிக்க வக்கிறங்க
அப்டியா செரி செரி ஓகே ஓகே அவங்க படிக்கணுங்கறதுக்காக தா நீ நீங்க காலேஜ் போலயா
ம் ஆமாங்க
பரவால்ல நல்ல பழக்கமாதா இருக்கு
ம் ஓகே ஓகே தேங்க்யூ ம் ம் ஓகே ம்
அப்ற உங்களுக்கு பெட்ஸல்லா நல்லா புடிக்குமா நாய் எல்லா புடிக்குமா வளத்தறதுக்கு
ஆ டாக் புடிக்குங்க
ம் உங்க வீட்ல தாவது வளத்துறீங்களா நாயல்லா
ம்ஹூம் வளக்கறது இல்லங்க கொஞ்சோ வாடக வீடுங்ளா அதனால வளக்கறது இல்ல
அப்டியா ரெண்டல் ஹவுஸா நீீங்க
ஆமா எஸ்
அப்ப உங்களுக்கு வீடு ஏதா கட்டணுன் எதாவது ஆச பிளான் இதெல்லா வச்சு ஆ
ஆச நெறைய இருக்குங்க ஆனா சேஃப்ட்டி இப்பதா பண்ணிட்ருக்கே.
ஓகே ஓகே நல்லா சேப்டி பண்ணி பெரிய வீடா கட்டுங்க நல்லா இருங்க.
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே டேங்க்யூ மேம்.
ம் கண்டிப்பா ஒருநாள் எங்களையெல்லா இன்வைட் பண்ணுங்க உங்குங்க வீடு
ஓகே மேம் இன்வைட் பண்றே.
பெரிய வீடா கட்டுங்க முடிஞ்சா எங்குளுக்கு ஒரு போர்ஷன் கட்டி குடுங்க.
ஆ ஓகே ஓகே ஓகே பண்ணிர்லா.
உங்குளுக்கு எவ்ளோ ப்ரெண்ஸ் இருப்பாங்க குத்துமதிப்பா?
அ ஃப்ரெண்ஸு வந்து அஞ்சு ஃப்ரெண்ஸ் இருக்காங்க மேம்.
அவ்ளோ தானா? ஃப்ரெண்ஸ் சர்க்கிள் எல்லா உங்குளுக்கு அதிகமா இல்லையா?
இல்லைங் மேம். எல்லா பேட் பாய்ஸ் அதனால சேர்றதுல்ல.
ஓகே ஓகே.
ம்.
அப்போ ஒ ஃபிரெண்ஸ் பேர் எல்லா என்ன?
ஃப்ரெண்ஸ் பெரு வந்து கார்த்திக் அப் ப்பறோ தினேஷு தனுஷு அப்பறோ ம் கேசவே
ம் அப்புறோ சுரேஷ் அந்த ஆறு ஆச்சாங்ளா?
ம்.
இப்ப நைட்டுக்கு சாப்ட்டாசா இல்
ஆ சாப்ட்டாச்சுங் மேம் அதா சண்டே பெஷல். சிக்கன் ஆ பிரியாணி. ஓகே ஓகே ம்.
சாப்ட்டாசான்
எல்லா சாப்ட்டாச்சுங் மேம் சாப்ட்டு சும்மா கட்டுல்ல படுத்து கெடக்கே.
சேர்
ம்.
சேரி நா அப்பறமா கூப்பட்டுங்ளா உங்களுக்கு?
ஓ ஓகே மேம் வெல்கம் ஓகே தேங்க்யூ ஆ பா பாய்.